வணக்கோ
என்ன சிரிப்பு
இல்ல ஒவ்வொருத்திடுயு வரத்துக்குள்ள உயிர் போய் உயிர் வருதுங்க
அதேதா எனக்கு எனக்கு பொறுமையே இல்லங்க
எர் இல்ல இல் எனக்கு தாங்க இது ஒரு மாதிரி இருக்கு என்னமோ போங்க நா ஒண்ணு பண்ணி முடிச்ட்டு கிளம்பி ப்ப கிளப்பிட்டு போய்லான்ருக்குது
கொஞ்சோ கூட பொறும இருக்க மாட்டேங்குது எப்டியாவுது இந்த பொறுமைய வர வக்குணு இன்னொன்னு அதிகமா கோவோ வருது அது கொஞ்ச
ஏங்க கடிச்சு வச்சிட்ற மாரி இருக்கா
கோவோ இல்லிங்க என்னையு மீறி
அய்யயோ அப்போ உங்க வே எவனாது வந்தானா அவ்ளோதா கைய பிடிச்சு கடிச்சு வச்ட போறாங்க டேய்
ஐயோ நா சொல்றது எப்டி தெரிமா சில விஷியங்கள் வந்து நமக் கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா அந்த சமயத் த்துல வந்து நம்ம வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகு நமக்கு அத சொல்லிட்டு இருக்கே நானு ஆ சொல்லுங்க ஆ
அ நீக்குள்ள படிக்கிறோவல்ல நம்ம ஒண்ணு பண்றோமே அந்த வேலையில் அதுல சில ஒரு வார்த்த வுட்ருவோ திருப்பியு படிப்போ திருப்பியு அது வந்து வுட் ட்ருவோ அப்டியு சில டைம்லலா கத்திடுவ யார்டியு போட்டு ஏத ஓடச் சிலாம்போல இருக்கு ஆனா ஆம் ஆமா தானங்க சில டைம்லா இது ஒரு சில டைம் ஆன் பண்ணாமவே பேசிட்டு இருப்போ
இது எல்லாமே நடந்திருக்கு இப்போ வந்து என்னன்னா ஒரு தடவ விட்டுறொ சரி அடுத்த தடவையாது ஒழுங்கா படிக்கணு அப்பையு விட்டுட்டு ஆ எனக் கு ஒரு ரெண்டு தடவ நா ஒழுங்கா படிக்கல்னாலே மூணாவ்தடவ படிக்கும் போது செம டென்ஷன் ஆயிடுது என்னடா இது நம்ம இத கூட ஒழுங்கா பண்ண மாட்றோ அதேதா அப்டிதா நடந்துகிட்டுருக்கு நானு வந்து எப்படியாது வந்து கொஞ்சமாது இந்த கோவத்தல்லா கன்ட்ரோல் பண்ணியிருக் குணு அப்டிலா நெனைக்கிற ஆனா அது வந்து நடக்காது போல ஆ ம் என்ன சொல்றது இதுக்காக தா வந்து இந்த கோவிலுக்குலா போணுன்னு சொல்வாங்க போல நம்ம கோவிலுக்குலா போனாலே வந்து நம்ம கோவலா கொஞ்ச
அதனாலதா சில டைம்லா ரொம்ப அந்த மாரி வந்துகிட்டே இருந்துச்சின்னா அப்டியே மூடி வச்சிட்டு அப்டியே நா பாட்டுக்கு கெளம்பிடுவ கெளம்பி போய் கோயிலதா உக்காந்துடுவே அப்பதா டென்ஷனா இருக்குது எனக்கு கடவுளே நீ காசு குடுக்க கூட வேணா தயவு செஞ்சி எனக்கு டென்ஷன் ஏத்தாத
அதேதா என்னன்னா எதுக்காக எதுக்கு நம்மோ தேவல்லா இவ்ளோ கோவப்படுறோ அப்டின்ற மாரிதா இருக்கு செல விஷியங்கள்ல இன்னிக்கு காலைலா பாத் திங்கனு வச்சுக்கோங்ளே என் பொண்ணு என்ன பண்றா ஐயோ கொடுமனா கொடும பாத்ரூம் போணு பாத்ரூம் போணுனா இவ என்னன்னா காலையில எழுந்தோனே போமாட்டா கெளம்பி கெளம்பிடுவா அப்பதா போணுனுவா
அப்பதா வருது அப்டின்பா ஏங்க இது நாம்ளே பண்ணுவமே ஸ்கூல் போம்போது
ரொம்பக் சம்மையா கோவ வரு டென்ஷன் ஆயிடு எனக்கு ஏன்னா வேன் வர கரெக்டா அந்த ஒரு அஞ்சு நிமிஷம்ந்தா இருக்கு இங்க வேன் வந்து அவன் நிப்பாங்க வெளிய நா இவகிட்ட கத்
என் தங்கச்சி அதாங்க பண்ணிருக்கு அப்டே சிரிப்பா வருது அவ இப்டிதா பண்ணுவா எனக்கு அம்மா வருதுமா அப்டி ஏய் இப்பயா இவ்ளோ நேரோ பண்ணிட்டு இருந்த நீ அப்டின்னுவாங்க எங்க அம்மா
ஆ ரொம்ப அ இந்த மாரி டைம்லதா நமக்கு இனிக்கு கால்ல நா கூட பயங்கரமா திட்டிட்டே நீ வந்து இந்த மாரில்லா பண்ற மாரி இருந்தா இங்க நீ ரெண்டு மாசோ இரு நீ போய் அங்க போய் ரெண்டு மாசோ இரு அப்டினன்னா ஒட்னே எங்க அம்மா என்ன திட்னாங்க என்ன பேச்சு பேசுற புள்ள கிட்ட பெயிட்டு அப்டின்னாங்க அங்கன்னா பக்கத்துலங்க வீடு இங்கேர்ந்து எவ்ளோ தூரோ இ ஒரு நாள் ஸ்கூல் விட்டுட்டானு வச்சுக்கோங்களே இங்கேர்ந்து கூப்ட்டு போய் விட முடியாது இதே அங்கன்னு வச்சுக்கோங்க எத்தன எத்தினியோ நாள் நாங்க பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டு இவ அவர் கொண்டு போய் விட்டுட்டு வருவாரு ஏனா அங்கேர்ந்து பக்கத்துல போயிருல்லா இங்கேர்ந்து போக முடி யுமா கஷ்டந்தான அவ கொஞ்சமாது புரிஞ்சிக்குணு கால்ல எழுப்புற எழுப்புற எழுந்துக்கவே மாட்டேங்கிறா நா என்ன எங்க அம்மா ஒட்னே திட்றாங்க அப்டி அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க அதுக்கு சீக்கிர எட்டு மணிக்கெல்லாம் படு எட்டு மணிக்லா அவள படுத்து தூங்க வைங்கன்னாங்க எப்டி தூங்க வைக்க முடியு ஸ்கூல்ல அப்
ணிக்கோ பத்து மணிக்கோ தூங்க வைங்க காலைல எழுந்தா அதெல்லா வராது சில டைம்ல என்ன பண்ண முடி முடியு சாப்புற பொருள் அதனாலதா டெய்லியு வாழபழோ குடுங்க நைட்டு
நைட்டு அவளுக்கு ஒத்துக்க மாட்டேந்துங்க ஏதாவ்து நைட்ல குடுத்தோம்னா ஒத்துக்க மாட்
இங்க பாருங்க உங்குளுக்கு வாழப்பழோ வந்து ஏழு மணிக்கே குடுத்துருங்க இந்த வாழப்பழோ வந்துட்டு ஏதாது அவளுக்கு புடிச்ச ஒரு சில வாழபழோலா ஒத்துக்கு சில வாழபழோ எனக் கு லா ஏலக்கினு சொல்வாங்க பாத்தீங்களா
ஆமா
அதா குட்டி குட்டியா அது எனக்கு புடிக்கவே புடிக்காது எனக்கு ஒத்துக்காது எனக்கு ஆனா மத்த பழோல்லா சாப்டுவ மொதல்ல எனக்கு வந்து செவ்வாழ கூட ஒத்துக்ல அப்றோ சாப்ட சாப்டும் போதுதா அது வந்து ஒத் ஒத்து ஒத்துக்கிச்சு நீங்க அத சாப்டுங்க உண்மையாவே பசங்களுக்குல்லா அதா எங்க ம் ஒருத்தங்க இருக்காங்க எங்க பெரிப்பா வீட்டு சைட்ல இப்ப அவுங்களோட பைய இருக்கா நானு அவனு ஒன்னா தா வளந்தோ ரெண்டு பேரு வந்துட்டு நா என்ன பண்றோனோ அப்டியே பண்ணுவா நா என்னப்ப நா இப்போ சாப்ட்டா அவனு சாப்டுவா நா இப்ப தண்ணி குடிச்சா அவனு வந்து தண்ணி குடிப்பா அடுத்ததுல அப்டி ஏதோ இருந்தானுங்க இப்பலா அவ எங்க கண்டுக்றது கூட கெடையாது அப்பெல்லா அவ வீட்ல எப்டி சொல்லுவாங்கன்னா வாழைப்பழோ சாப்ட்டியா மயிலு அப்டினுவாங்க டெய்லி அவனுக்கு கால் பண்ணி வாழப்பழோ சாப்ட்டியா பாத் பாத் த்ரும் போனியா அப்டின்னுவாங்க ஐயோ உண்மையாவே எங்க இருந்தாலுமே என்ன தந்கோ சாப் அப்டியே அவுங்க கரெக்டா அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அவுங்க புள்ளைய இப்ப இருந்து இதா பண்ணுவாங்களே இப்ப வரையுக்கா அவுங்க அம்மா கால் பண்ணாங்கன்னா எல்லாரு கிண்டல் பண்ணுவாங்க அவன னதா
இதெல்லா கூடவா கேப்பாங்க அப்றோ
ஆமாங்க உண்மையா அவுங்க அப்டிதா கேப்பாங்க அவுங்க அம்மா அது அவ அதுக்கப்றமா தா தெரிஞ்ச்சு நம்மளுக்கு இப்பதா புரியுது அதெல்லா வந்து நார்ச்சத்து வாழைப்ழலா சாப்ட்டா காலைல அது இல்ல அது வந்து வயித்த நல்லா சுத் இது பண்ணி வெளிய எடுத்துவுடு போரத்துக்கலா அவகர அவதிப்படுத்த தேவலைன்னு எனக்கு அப்பறமாதா புரிஞ்ச்சு ச்ச இதுலா நம்ம வீட்ல சொல்லவே இல்லையே நம்ம வீட்ல எங்க பசிகுதா அப்ப வாழைப்பழோ சாப்ட்டு படுத்து தூங்கு அப்டி சொல்றாங்க அவுங்க வீட்ல வா அவுங்க வீட்ல போறதுக்கு வாழப்பழொ சொல்ராங்க நம்மளு சாப்புட்றதுக்கு வாழப்ப்பழோ சொன்னா
அச்சோ அச்சோ
ம்
அதுதா அது மாரி காலைய்ல நேரத்துல காலைய்லயே எழுந்தவொனே டென்ஷன் ஆனா உங்களுக்கு எப்டி இருக்கு அந்த மூணு பேரு கெளப்புறோ நா கெளப்புறே எங்க அம்மா கெளப்புறாங்க எங்க வீட்ல வேல செய்ற அக்கா கெளப்புறாங்க மூணு பேர் கெளப்பியு அந்த வேன் வந்து நின்னு அது ஒரு அஞ்சு நிம்ஷோ கழிச்சுதா உள்ள ஏறுறா அப்ப எப்டி இருக்கு எங்ளுக்கு ஏனா வேன் வந்து நின்னுச்சுன்னா அங்க பெள் அடிச்சிருவாங்க அவுங்ளுக்கு முன்னாடி வந்து நிக்கும்போது அவ கரெக்டா வெளிய நின்னு ஏறணு எப்புவுமே அப்டிதா ஏறுவா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளா அவ பண்ற அட்டூலியோ என்னால தாங்கவே முடில அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு பொறுப்பு இன்னு வர்லங்க அவ்ளுக்கு கொழந்ததா
னே அ குதிக்க சொல்லுங்க ஏன்னா எனக்கு வந்து டாக்டர் தா சொன்னாங்க குதிக்க சொல்லுங்க குதிச்சிட்டு அ கீழே ஒக்காந்து எழுதுனு பத்து தடவ கீழ ஒக்காந்து எழுதுனீங்கன்னா அது ஆட்டோமெட்டிக்கா வர ஆரம்பிச்சிரோ அது தா அந்த எக்சசைஸ் அது அதுக்காகவே ப பவுல் மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவாங்கலா இங்க்லீஷ்ல ஆ அது பண்றதுக்கு அதுதா க நல்லா வந்துட்டு கா
நா காலைல எழுந்துக்கறான்னு வெச்சுக்கோங்களே இ அவ்ள நா ஒரு ஆர்றய்ல இருந்து எப்டி சொல்றது அந்த ஆறு பத்து அதுல இருந்து எழுப்புவங்க அதுல இருந்து எழுப்பி எழுப்பி அவ எப்பத்தெரிமா எழுந்துப்பா ஆறு நாப்பது ஆறு அம்பது அப்படிதா எழுந்துப்பா அப்ப வந்து ஏழு இருவத்தஞ்சுக்குலா இங்க வேன் வந்து நின்னுடுவாங்க வெளிய அதுல நா இவ்ள எப்ப குளிப்பாட்டுறது இவள எப்ப டாய்லெட் போறது எப்ப சாப்புட்றது ந்த ட்ரஸுலா மாட்டி அவுளுக்கு முடியுலா வேற இப்ப வளந்துருச்சு இப்போ வேற மடிச்சு கட்டிட்டு வர சொல்றாங்க ஸ்கூல்ல என்னால ஐயோ அத பண்ணவே முடியுல எனக்கு உண்மையாமே எங்க அம்மாவு கிச்சன்ல இருக்காங்க அவுளுக்கு கால்ல டிஃபன் செஞ்சு வெச்சிர்ணோ இனி கால்ல பாத்தீங்ன்னா பொங்கல் சட்னி அவ போறதுக்கு முன்னாடியே மதியத்துக்கு என்ன செஞ்சி குடுத்தாங்க இன்னிக்கி ஆ ஆமா இன்னிக்கி வந்து ரசோ வெச் ரசமா ஏ அவ நேத்தே கேட்டா எனக்கோ அவ்ளுக்கோ ஜொரோ அடிச்சுது நேத்தே செரி ரசமே போதோ அப்டீனு சொல்லிட்டு ரசமு முட்டையு வெச்சு குடுத்து விட்டாச்சு அவ என்னமோ நல்லா எழுதிருக்கென்றாங்க எவ்ளோ மார்க் எடுத்துருக்கேன்னு கேட்டா எனக்கு எப்டி தெரியு அப்டீன்றா தெரியுல எல்லா எல்லா பேப்பரு சேத்து மொத்தமா இல்ல இன்னு குடுக்கல குடுக்கல அதா எ அஞ்சு பேப்பரு முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமா குடுப்பாங்க போல
ஆஹா
ம் அவ்வள வந்து சம கொஞ்சோ இன்னு கொஞ்சோ ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவளுக்கா தோணோ நம்ம சீக்கிரோ கெளம்பணோ நம்ம க அவ்வளா ட்ரெஸ் எடுத்து போடுவா எல்லா பண்ணுவா எதுவுமே பண்றதுல்ல அப்டியே குளிச்சுட்டு வந்து ஹாயா நிக்குறாங்க அவளுக்கு தொடச்சி விட்டு எல்லா செய்யறதுல இருந்து நமக்கு சில சமயோமலா கோவோ வரோ சில பசங்கல்லா பாக்குபோது ஏ இந்த சின்ன பசங்கள தா இருக்கோ ஆனா அதுங்க அவங்க வேலய செஞ்சுப்பாங்க இல்லயா நம்ம வந்து இவள ஒழுங்கா இன்னோ வந்து நம்ம இது பண்ண மாட்டேங்கிறோமோ இவ எல்லாத்துக்கு நம்புளயே டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காளே புளிச்சிதொங்கி நீட்டயிருக்காலே எல்லாத்துக்கோ அப்டீன்ற மாதிரி இருக்கு எனக்கு நா அதா சொல்லுவ அவகிட்ட நீ வந்து அம்மாவே எல்லாத்துக்கு எதிர்பாக்க கூடாது நீயா உ வேலைய செய்யணோ ரொம்ப கஷ்டோ இல்லனா அப்டீப்தா சொல்லுவ அவளுக்கு உ உ வா அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா அவுங்க எப்டி இருப்பாங்களோ அப்டிதா இருப்பாங்க
எப்
என்னா பண்றது
அம்மாவா பொறந்துட்டோ அவதி பட்டா அது அம்மாவா ஆயிட்டோ அப்ப பண்ணிதான ஆவணோ
அதேதா அதேதா அப்டிதா ஓடிக்கிட்ருக்கு இப்போ இன்னு எனக் கு அவ எப்ப சீக்கிரோ இன்னு கொஞ்சோ வளருவா அப்டின்னு இருக்கு நீ நல்லா வளரணுன்டா சீக்கிரோனா ஐய்யய்யோ நா வளரமாட்ட நா இப்டியேதா இருக்க போற நா வளர்ந்தா உனக்கு வயசாயிடோ அப்டினுட்டு அழுவுறா இப் இப்பவே எனக்கு வயசே ஆக கூடாதா அப்டியேவே இருக்கணுமா எப்பிட்றா அப்டி இருக்க முடியு ஆ நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணு அப்டு அவம் சொல்றா அவ என்ன தெரியுமா சொல்றா நீ வந்து எக்சசைஸ் பண்ணும்மா யோகா பண்ணுமா காலையிலயே அப்டிலா வருந்தீனா நீ வந்து எப்பவுமே எங்காவே இருப் ப ஓ ஃபேஸ் எங்காவே இருக்கு அப்டினுவா அப்டியாமா செரிடா என்னால முட் டிஞ்சதெல்லா நா பண்றன்டா ஒனக்காக அப்டின்னுவே
ஆனா பண்ண மட்டு மாட்டன்டா வாய் மட்டுந்தான்டா பேசுவ நானு
உண்ம அதுதா எனக்கு தோணு ஆனா வந்து செல செல சமயொல்லா நம்ம பண்ணுவோ எப்டினா அந்த ஒரு ஒரு வாரோ அவ சொல்றான்றதுக்காகலா நா ஒரு ஒரு வாரோ இல்ல ஒரு பதினஞ்சு நாளு அந்த மாரி போகு ஆனா அதுக்கப்றோ பாத்தீங்னா நா ஆமா போ அப்டின்ற மாரி விட்டுட்டு பொயிடுவே கேஷ்வொலா ஆ ஆனா செல பேர்லா இந்த ஃபேஸ் யோகா இதெல்லா பண்றாங்கங்க அப்டி பண்ணும்போது எனக்கே தோணு எஏ பொண்ணுக்கு பாத்தீங்கனு வச்சுக்கோங்ளே அவ நோஸ் மட்டு கொஞ்சோ வேற மாரி இருக்கு அவளுக்கு கொஞ்சொ ஷார்ப்பா நோஸ் இருந்தா நல்லா இருக்குமோ அப்டின் எனக்கு தோணு நா இழுத்து இழுத்து விடுவே அப்பப்போ ஏமா ஏமானுவா ஏ உன் உனக்கு உங்கப்பா மூக்கு மாரியே இருக்குடி அப்டின்னுவே
அதெல்லா ஓரடக்காதுங்க நீங்க என்ன பண்ணாலு மூக்குலா மூக்குலா அப்டியேதாங்க இருக்கு அதுக்குலா ரைனோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா மட்டுதா எல்லா மாறு
இல்ல இல்லங்கா ப்ரோ நீங்க பாத்தீங்கனா இந்த யோகா பண்றவங்க ஃபேஸ்க்கு பண்றாங்களா மொகத்துக்காக மாறுது மாறுது
ஏங்க அதுலா குழந்தைக்லா பண்ணாதீங்க அவள அப்டியே விடுங்க அவளுக்கு என்ன இருக்குதோ உங்களுக்கு வேணா நீங்க பண்ணிக்கோங்க மூக்ல என்னத்தயோ வச்சு தேயிங்க கல்லயோ அப்டியே வச்சி அடிச்சி ஊத்தி தேய்ங்க ஆனா அவள எது பண்ணாதிங்க பாவு சின்னப்புள்ள
க்குதா வந்து அவங்க அப்பா மூக்கு மாரியே வந்துருக்கு
உம்
அதுனாலதா நா கொஞ்சோ ஷேப் பண்ணி விடணு அத அப்டின் நெனைக்கிறே
ஏங்க அதெல்லா பண்ணாதீங்க பாவோ அதுலா சில டைம்லா வந்து ரொம்போ அந்த ஒ மூச்சு விடுற எடத்துலலா வந்து ரொம்ப சென்சிட்டிவான எடோ உள்ள அது கொஞ்சோ லைட் டா நம்ம ஏதயு ஒருமுற ஏதாவது ஒரு எடத்துல கிழிசா வாழ்நாள் ஃபுல்லாவு தும்பல் வந்துகிட்டே இருக்கு அது ஒரு பிரச்சன அது
உம் ம்
உம்
நா நெனைக்கிறே சேரிங்க ஆமா பாப்போ ம் சேரிங்க வைக்கட்டா ம் நன்றி